குமா
இப்போ நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேமா நீ குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்களா கணவர் நல்லா இருக்காங்களா நல்லதுமா உம் காலை உணவு இட்லி தோசை சப்பாத்தி தவிர வேற என்ன வந்து நீங்க நல்ல விதமா செய்வீங்கம்மா
நா மோமோஸ் தி இட்லி தோச தான் தோ டெய்லி தோச தான் கேபாங்க இட்லி கூட சாப்பிட மாட் தாங்க அதனால தோச தான் நைட்டு தான் சப்பாத்தி அந்த மாதிரி போடுவோம் பொங்கல் போடுவோம் காலைல
ஆஹ்
உம் அதுல வந்து வரகரிசி அந்த மாதிரி பொங்கல் போடுவோம் நறையா
நல்லதுமா சிறுதானியங்கள்ல்லாம் அதிக அளவு சேத்துக்கறது ரொம்ப ரொம்ப உடல் நலத்துக்கு நல்லது
ஆமா அந்த மாதிரி வரகரிசி குதிரவாளி
அந்த எங்களுக்கு நீ சத்துமாவு பிரிப்பர் சத்துமாறித்தா குழந்தைங்களுக்கு சத்து மாவு தயார் பண்ணிக் கொடுங்க தோழி
ஆஹ் சரிங்க தோழி அது சின்ன வயசுல சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க இப்போ செஞ்சு கொடுத்தன்னா சாப்பிட மாட்டேக்குதுங்க நான் சின்ன வயசுல ப்ரிப்பேர் பண்ணி மொத்தம் ஆர உம்
ஆஹ் சாப்பிட மாட்டாங்க அந்த டேஸ்ட்ட் பிடிக்கலன்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுல மொதல்ல
ஆஹ்
இனிப்பு கொஞ்சம்
சரியா கேக்கல
ச ஆ தோலி இருக்குங்க கொஞ்சம் க்கணுமா கொடுத்து பழுங்க முல்ல ஒரு ஆரை டம்லர்ம் மேரு கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழகுங்க ஆமா இனி கொஞ்சம் அதிகமா போட்டுீங்கன்னா சாப்பிடுாங்க ஏல சொல் கொஞ்சம் போடுங்க அதல்லாம் ஏலக்கா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு எல்லா வித எல்லா ரொம்ப வே நல்லது ஏலக்கல பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் எலாம் இருக்கு ஏலக்கா தூள் போடுங்க இப்பன்னு பாத்தீங்கன்னா ஜீனி சேர்க்கா நீங்க வெள்ள
அஹ் நாங்க அஹ் வெள்ள சத் எப்பவுமே சேர்க்க மாட்டோம் அந்த மாதிரி சத்துமாவுக்குல்லாம் நாட்டு சக்கரை கருப்பட்டி
ஆஹ் பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க அஹ் அந்த மாதிரி சேர்த்து தயார் பண்ணி கொடுங்க தோழி குழந்தைங்களுக்கு
சத்துமாவுக்கு பனங்கற்கண்டு சேக்கலாமா
ஆஹ் ஆஹ் ஆஹ் கருப்பட்டி சேர்பப்போம் பனங்கற்கண்டு கிடையாது ஓ ஓ உம் உம் உம் உம் உம் சரி அப்படி குடுத்து பாக்கலாம்
ஆஹ் ஒரு அரை டம்ளர் பஸ்ட் குடுங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க கடையில விக்கிறாங்கதான் கடையில விக்கிற வந்து அவங்க என்னா சேர்த்து எப்படி அரை இருக்கிறாங்க நம்மளமேரி தயார் பண்ணுவாங்களாங்கறது தெரியாது
தெரியாதா ஆமா உம் அவங்க கெட்டு போகாம இருக்கிறதுதுக்கு ஏதாவுதும் சேப்பாங்க
ஆஹ் அரைக்காங்களா அதுல வந்து என்ன தானி போட்டு அரைக்கிறாங்கன்னே தெரியாது இப்ப நம்ம ஹார்லிக்ஸுமே வாங்குறமே அது சத்து சத்துன்னு நம்ம வந்து சிறு வயதுல ஹார்லீக்ஸ் போன் வீட்ட பூஸ்ட் அதுதான் சாப்பிட்டு இருந்தோம் ஹார்லெக்ஸ் எல்லாமே இல்லாம போயிட்டு பாருங்க ஹார்ல் ஆமா பாத்தீங்கனா அதுலே எதுவுமே கிடையாது சும்மா ஜீனி கொஞ்சம் அதிகமா இரு ஹார்லிக்ஸ்ல பூஸ்ட் அதெல்லாம் வாசம் அடிக்கும் அதுனா தவற மத்தபடி அதுல எந்த சத்துமே கிடையாது சிறு வயதுலலாம் எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கால எந்து பூட்ஸ் போன் வீட்டா ஹார்லிகஸ் தான் காலையில பாத்தீங்கா சத்து சத்து ன்னு கொடுத்து பழகுனா தீங்கன்னா இப்ப அதெல்லாம் இல்லாம போய
போயட்டு ஆமா
உம் அது வந்து வ அந்த அளவுக்கு சத்து இல்ல இல்லையா நம்ம தயார் பண்ணி கொடுக்கறதுதான்து
உம் உம் உம் உம் உம் கொண்டு தரலாம் த ஒளி உம் காலையில் என்ன டிபன்
உம் காலையில வந்து சப்பாத்தி செய்யணும் தொழில் சப்பாத்தி மாவு வந்து பெசஞ்சு வச்சிருக்கேன் அஹ் சப்பாத்துக்கு நா சென்னா ஊற வைக்க மறந்ததுனால ஆஹ் உருளைக்கிழங்க குரும தான் சீக்கிரமா செய்யலாம் அதனால அதான் செய்யணும் இன்னைக்கும் பள்ளி விடுமுறைங்கிறதுனால அதனால காலையில இல்லன்னா காலையில சப்பாத்தி செய்யறதுக்கு நேரம் இருக்காது கால உணவும் மதியம் உணவும் சப்பாத்தியே ல குடுக்குற மாதிரி இருந்தாக்கா காலையில தயார் பண்ணிடலாம்
தயார் பண்ணலாம் ஆமா உ மத்தியானம்
பொண்ணு கொஞ்சம் அதிகம் சாப்பிட மா என்னுடைய பொண்ணுக்கு வந்து மதிய சாப்பாடா சப்பாத்தி வீட்டுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிட பிடிக்காது என் பையன் வந்து சப்பாத்தி கேட்பான் அதுனால ரெண்டு பேருக்கும் விதவித மா தனித்தனியா செய்யற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடி காது அவங்களுக்கு பிடிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது
பிடிக்காது உம் உம் அது காலையில நம்ம எல்லாமே செய்யும்னா டைம் ஆகுமே உம்
இருந்தாங்கனால கொஞ்சம் சீக்கிரம் ஏந்தக்கிற மாரி இருக்கு இ ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சாதான் எட்டு மணிக்கு கலைப் பி விடலாம் எட்டு மணி ஆ க்கு பசங்களை தயார் பண்ணலாம்
தயார் பண்ணலாம் உம் நாலரை மணிக்கே எழுந்துருவீங்க
ஆமா நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிருவோம்
உம் உம் உம் உம்
அப்புறம் வாசல் தெளிக்கணும்
உம் உம்
அதுன்னா சில பேர் பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வெட்டி ஃப்ரிட்ஜுல
வைப்பாங்க ஆமா உம் உம் உம் உம்
வெட்டி வைக்கிறது வந்து உடம்புக்கு அவ்வளோவா நல்லது இல்ல அதுனால நான் வெட்டி வைக்க மாட்டேன் எனக்கு வேற சூழ்நிலை ச சரி இல்லங்கறதுனால காய்கறி வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வைப்பேன் உஹம் இங்க கிராமங்கிறதுனால கொஞ்சம் தூரம் போய் தான் காய்கறில்லாம் வாங்குற மாரி இருக்கும் அதுனால ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிய பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஆஹ் ஃப்ரிஜ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பேன்
அப்படிங்க உம் உம் உம்
சீக்கிரம் ச உணவு தயார் பண்ணணும் அப்படிங்கறதுக்காவ நைட்டே வெங்காயம் வரைக்கும் வெட்டி வச்சிருவாங்க
உம் உம் உம் உம் உம் வெங்காயம் எல்லாம் வெட்டி ஃப்ரிட்ஜ்ல வைக் வைக்கவே கூடாது தோழி
ஆமா அம்மா அது ரொம்ப உட ஒடம்புக்கு கேடுதலு தாங்க பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா பாக்டீரியாவ இலுத்
இலுத்து உள்ள வச்சுக்கோ ஆமா கண்டிப்பா உம் உம் உம் அமரின் ஸ்மெல்லு கூட வந்துடு ஃபிரிட்ஜே ஒரு மாரி நாத்த எடுத்துரு அந்த மாரி ஆயிரு உம் உம்
பாக்கெல்லா இரு க்கே பாத்துறங்கல்லா இருக்கு இருந்தாலு சில பேர் அது மாரி செய்றாங்க ஆனா ஒடம்புக்கு ரொ கெடுதல் தோழி அதல்லா
உம் உம் உம் உம் உம் உம் மத்தியான என்ன சாப்பாடு
க்கிழம அசைவ செய்யறது இல்ல ஞாயிற்றுக்கிழமையிலதா செய்றது ஞாயிற்றுக்கிழம புதன்கிழம வெ செய்றத செய்வோ
செரி ஆஹ் ஆஹ் ஆஹ்
மதிய உணவு என்னங் கது என்னுடைய குழந்தைகலதா முடிவு செய்யணு
செய்யணு உம் உம் உம் உம் உம் ஞாயிற்றுக்கிலம என்ன நாள்னாலு சமச்சிருவீங்களா
ஆமா இல்ல ஞாயித்துக்கிழம பாத்தீங்கன்னா ஆஹ் ஆமா அதிகமா சமைச்சிருவேனா பசங்க வீட்ல இருப்பாங்க அமாவாச அந்த மாரி காலங்கள்ல தா சமைக்கிறது கெடையாது அம்மாவாச பௌர்ணமிக்கு நானு வந் குலதெய்வ கோயிலுக்கு போவோ அதனால அன்னிக்கு சமைக்கிறது கெடையாது ஞாயிற்றுக்கிழமையில வந்துச்சின்னா அப்போ அங்காலா இன்னிக்கு சமைக்கிறது கிடையாது
அதா அதா உம் ஏன்னா நாளைக்கு வந்து அம்மாவாச
ஆம் ஆம்மா இப்பதா பாத்த நல்லது நியாப
அதா ஆஹ் நாளைக்கு அம்மாவாசையா அன்னிக்கு சாப்பிட மாட்டோ இன்னிக்கு வந்து கிருத்திய நாங்க கிருத்திகைக்கு சாப்பிட மாட்டோ அதனால இந்த வட்ட நான்வெஜ் கட்டு ம் ம் ம்
ஆமா ஆமாமா நாங்களும் கிருத்திகேக்கு சாப்பிடாமதான் இருந்தோம் அதிக பிரதோஷம் இதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப பசங்களுக்கு செய்து கொடுக்குற மாரி இருக்கு வீட்ல இருக்கும் போது அதனால செய்யுறதான்
உம் உம் செய்யும் போது எப்படியாவது நம்ம டேஸ்ட் பாப்போம்
அஹ் டேஸ்ட் பாப்போங்கறத விட வந்து செய்து கொடுத் துதான் ஆகணும் ஏன்னா என் பையன் சாப்ட மாட் ரான் மா அந்த சாப்டதெல்லாம் உ அசை சைவ உணவு சாப்ட மாட்டேங்கனா ஆமா
உம்
இப்ப மதியமே என்ன செய்றதுன்னு எனக்கு தெரியல அதை கேட்டுதான் செய்ணும் என்ன சாப்ப பாடு செய்யணும் அப்டின்னு என்னுடைய தங்கசி சோட கணவர்ல்லாம் திட்டு வரீங்க ரொம்ப செல்லம் கொடுக் றீங்க அவனுக்கு ரொம்ப நீங்க கெடுக்குறீங்க அவன ஆ என்ன அப்டினு அது மாரி பழகிய யாச்சு பழகி சின்னபிள்ளைல இருந்துஅந்த மாரி வளத்துட்டேன் இப்ப என்னதிடீர்னு அவன மாத்தனும்னா ஆ எனக்கு தெரில ஹோட்டல்ல போய் உகாந்துட்டு என்னா சாப்பாடு வேணும்னு நீக்கு கேக்க கூடாது நீங்க வாங்கி குடுக்கறதான் அவ சாப்பிடும் நீங்க செஞ்சு வைக்கிறதான் அவ சாப்ணும் எடுத்து போனனா சைக்கிள் தான் ஆமா ஆமா நம்மளுக்கு கேக்காது ஆனா நீங்க அந்த மொறையில வளத்தானா புள்ள நல்லா வளருவான் சொல்லி சின்ன பிள்ளைலந்தே மாரியே கொண்டு வந்தாச் சு மாத்தணுங்கிறது ரொம்ப கஷ்டம்
உம் உம் உம் உம் ஏன்னா அவுங்களுக்கு காண்டிதாக நம்ம எல்லாமே அதனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் முக்குமோ அதை பண்றதுதான் நம்மளோட இது
ஆமா நம கடமைதான் ஆஹ் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அதிக
ஆஹ் ஆனா அது சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான் இருந்தால் நம்மளுக்கு க்கு அப்படியே பழ நான் கூட அப்படிதான் அவங்க என்ன கேக்குறாங்களோ அத செஞ்சு குடுக்குறது உம் உம் உம் ஏன்னா அப்பாச உம்
சொல்லண்ணா தோழி
சொல்லுங்க
ஆஹ் ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்க கடையில வாங்கி கொடுப்பீங்களா
ஆமா கடையில தான் வாங்கி கொடுப்போம் தோழி
ஆஹ் கடையில வாங்கி அடுக்குறது வந்து கொஞ்ச கொஞ்சமா குறைச்சுிக்கவங்க தோழி வீடலயே தயார் பண்ணி கொடுங்கா தரமான முறையில நல்ல ஆர ஆரோக்கிய உணவு பாத்தீங்கன்னா வீடலேயே தயார் பண்ணி கொடுங்க
உம் உம் உம்
சாயங்காலம் வரும்போது ஏதாவது கேட்பாங்க இல்லையா மாலை நேரத்துல பள்ளிக்குப் போயட்டு திரும்பும்போது ஏதாவது கேப்ப பங்க ஆஹ் அப்ப பாத்தீங்கன்னா ஏனா நீங்க வீட்லயும் ஆரோக்கியமான உணவா குழந்தைங்களுக்கு தயார் பண்ணி கொடுங்க தொழில்
உம் உம் உம் என்ன தயார் பண்ணலாம் தோழி சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு பஜ்ஜி
செஞ்சு கொடுக்கலாம் தொழி ஆஹ் நீர் உருண்டந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா அது செய்வீங்களா நீர் உருண்டை குருண்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல
ஆஹ்ஹ தெரியாதே
பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவுல ஜவ்வரிசிய ஊரை வச்சு அதுல போட்டுக்கிட்டு அஹ் பயத்த உப்பு அது போட்டுக்கணும் பரிசயமாக பிடி நீங்க கேள்வரகு இப்போது கூட செஞ்சுக்கலாம் கேழ்வரகு இது ரொம்ப வாசமா நல்ல இருக்கும் இருக்கும் கேழ்வரது ஆஹ் பயத்தம்பருப்பு ஊற வச்சது ஊற வச்ச ஜவ்வரிசி இதெல்லாம் போட்டு லேசா போட்டு அரை பசஞ்சுக்கிட்டு நம்ம கையில பிடிக்கிற அளவுக்கு செஞ்சிக்கணும்
உம் உம் உம்
தேங்காய் துருவள் சேர்த்து ஆஹ் வெள்ளம் சேர்த்து குடுக்கலாம் அப்படி இல்லன்னா ஒரு தாலிப்பு போட்டு அத வந்து பிடிச்சு இட்லி பானையில வச்சு அவிச்சு குடுக்கலாம் ஆமா அந்த மாதிரி கோடுக்கலாம்
தொளவால்ல உம் ஆஹ் சரி ஆஹ் மீது உம் உம் சரி வெங்கம் உம்
இ